இப்ப சொல்லுங்க சிஸ்டர் எப்டிருக்கீங்க
நல்லாருக்கோ சிஸ்டர் என்ன பண்றீங்க
இந்தா இருக்கோ
ம் உங்க ஸ்கூல் லைஃப்ல்லா எப் எப்டி சிஸ்டர் போச்சு
ஸ்கூல் லைஃப்பா அ சிஸ்டர் படிக்கும் போது அரும தெரில சிஸ்டர்
ம்
ம் எப்பதா முடிப்போ எப்பதா முடிப்போ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறந்தா தெரியுது ஸ்கூல் லைஃப் தா இருக்குற லைஃப்லயே பெஸ்டான லைஃப்ன்னு ம் ம் நா அங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது அங்க பக்கத்துல ஸ்கூல் உண்டு தமிழ் மீடியம் ஸ்கூல் தமிழ் மீடியம் தா
ம்
கவுர்மெண்ட் ஸ்கூல்லு
ம்
அங்க அங்கதா படிச்சோ ஒன்னுந்து எயத்து வரைக்கு அண்ணா அங்கதா படிச்சா தங்கச்சி எல்லாருமே அங்கதா எய்ட்து வரைக்கு முடிச்சோ
ம்
அப்றோ அண்ண வந்து சேவியர் ஸ்கூல்ன்னு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டான் நைன்த், டென்த், லெவன்த், டுவெல்த் அப்றோ நா வந்து வி ஜி ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டே அப்டியா செரிங்க சிஸ்டர் ஸ்க அந்த ஸ்கூல்க்கு போயிட்டே அதுக்கப்றோ ம் அடுத்த தஞ்சுசா நா படிச்ச ஸ்கூலுக்கே வந்துட்டா
ம்
அதுக்கடுத்து என்னாச்சு நா அந்த ஸ்கூலுக்கெல்லா போ மாட்டே நா வேற ஸ்கூலுக்குதா போவன்ட்டு அவ ஃபிரெண்டு எங்க போவானோ அங்கதா போவன்டா அவ
அப்படியெல்லா இருக்காது சிஸ்டர் ம்
ம் அப்டிதா சிஸ்டர் சொன்னா
அப்டியா சேரி ம்
அதனால அவ அவ ஃப்ரெண்டு் எங்க போறாலோ அங்க போயிட்டா
ம்
ம் அது அது எ ஃப்வ்த் வரைக்கு படிக்கும்போது நடந்து போய்ருவோ சிஸ்டர் பக்கத்துலதா ஸ்கூல் இருக்கு காலைல போயிருவோ அம்மா மதியோ சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்போ மீன் கொழம்புதான் மீன் கொழம்பு அடிக்கடி வெச்சு கொண்டு வந்து சாப்பாடு குடுப்பாங்க
ம்
எட்டு வரைக்கு அங்க முடிச்சிட்டோ அதுக்கப்பறோ நைன்த், டென்த் லெவென்த், டுவெல்த் வந்து அப்பா கொண்டு போய் அந்த ப் பெரிய ஸ்கூல்ல சேத்துட்டாங்க அங்க வந்து பஸ் மாறிதா போனு அது அப்பாக்கு வந்து அப்டியெல்லா பஸ் மாரி பிள்ளைங்ளா அப்டியல்லாம் போய்கிடாதுனால வீட்டு வாசல்லயே ஆட்டோல ஏறி அங்க போய் எறங்கிற மாரி
அங்க போய் எறங்கி அங்க ஸ்கூல் வாசல்ல ஏறிட்டு ஸ்கூல் வீட்டு வாசல்ல இறங்கிற மாரி இப்படிதா அப்பா நா நாலு வருஷமு என்னைய அனுப்பிச்சது தங்கச்சி எல்லாருமே அப்டிதா அனுப்ச்சாங்க ம் அதுக்க காலேஜி ஒரு உமன்ஸ் காலேஜிலதா நாங்களு படிச்சோ
ம்
அங்கேயு அப்டிதா வீட்டு வாசல்ல வேன் வரு அங்கே ஏறி காலேஜ் வாசல்ல எறங்கிற மாரி
ம் ம்
ம் ஸ்கூல் வந்து இங்க நைன்த் எ எட்டு எய்த் வரைக்கு மு டிச்சிட்டு அங்க நயன்த், டென்த்து டென்த்ல வந்து ஓரளவு மார்க் எடுத்திருந்தே அதுக்கப்பறோ லெவன்த்ல வந்து பியுர் சயின்ஸ் குரூப் எடுத்தே
ம்
பியுர் சயின்ஸ் எடுத்து ரெண்டு வருஷோ அங்க படிச்சேன் லெவன்த், டுவெல்த்து அப்றோ டுவெல்த் படிக்கும்போது கொஞ்சோ ஃபேமில கொஞ்சோ ப்ராப்ளம் ஆச்சு மார்க் ஓரளவு என்னத் சில்ற வந்துச்சு ஒன்னே நர்சிங் படிக்கனுனு ஆசப்பட்டே அந்த நேரோ சுச்சுவேஷன் வீட்ல செரியில்ல
ம்
அதனால செரி எனக்கு எப்டியாவது ஒரு டிகிரியாவது வேணுனால டிகிரி கம்ப்ளீட் பண்ணே ம் நர்சிங் படிக்கணுனு ஆசப்பட்டே சேரி நர்சிங் எல்லா படிக்க வைக்க முடியான்னு வீட்ல தெரிஞ்சிருச்சு சேரி அப்ப நம்ம எனக்கு ஒரு டிகிரியாவது வாங்கனு அப்டின்ட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணே ம் நீங்க சிஸ்டர்
உங்க கததான் சிஸ்டர் என் கதையு என்னத்த விளக்கமா சொல்றது
நர்சிங்தா படிக்கனுனு ஆசப்பட்டீங்ளா
ஆமா சிஸ்டர் நர்சிங் படிக்கணுனு ஆசப்பட்டே வீட்ல அண்ணா வந்து வேண்டா அ அப்டி சொல்லிட்டா
அண்ணனா வேண்டாகண்ணா
ஆமா ஆ அதெல்லா இப்ப வேண்டா வேற ஏதா படி அப்டின்னு சொல்லிட்டா
ஆ
அப்புறோ வேண்டா வெறுப்புக்கு இந்த குரூப் எடுத்து படிச்சே
வேண்டா வெறுப்புக்கு தா நீ உங்க குரூப் எடுத்தி
ஆமா சிஸ்டர்
ஆ
வேண்டா வெறுப்பா எடுத்து படிச்சாச்சு ரெண்டு டிகிரியு முடிச்சாச்சு ரெண்டாவ்து டிகிரி அண்ண தா ஃபீஸ் கட்டி படிக்க வெச்சா அப்ப அண்ண வந்து அண்ண வந்து அப்ராட்ல இருந்தா
செ சேரி
அண்ண தா படிக்க வெச்சா
அப்ராட்ல இருந்தாங்களா
ட்ல இருந்தா ஆமா
ஆ
ஃபீஸ் கட்டி படிக்க வெச்சா
சேரி
ஆ ஆ ஆ அடுத்து படிக்கலா இப்ப கூட இப்பதா முடிச்சே ரெண்டாவது டிகிரியு இப்பங்கூட படிக்கலா ஏதாது பி எட்டோ பி எஸ் டி போடலா
ஆ ஆ
வீட்டுலதா வரன் பாத்துட்டு இருக்காங்கள்ள
அப்டியா அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்கன்னா
ஆமா வேண்டா வீட்ல சும்மா இரு ஒடம்ப தின்னு தே து அப்டின்ட்டாரு
ஆ
நாலே இருக்கே வீட்டுல
நீங்க சேரலாம்ல சிஸ்டர் பி எட் அந்த மாரி ஏதா போட்லாம்ல
படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல சிஸ்டர் படிச்சிட்லா நம்ம படிச்சு இப்ப அதுவு வீட்ல சும்மாதானே இருக்கனு அது எனக்கு இப்போ காலேஜ் போய் படிக்கணுனு ஆச தா சிஸ்டர் இப்போ கூட படிக்க படிக்கணுனு தா ஆச் ச காலேஜ் போனுனு ஆனா அது படிச்சு நா இப்டி சும்மாதானே சிஸ்டர் வீட் ல இருக்கணு அதுக்கப்புற அதுக்கடுத்து என்ன பண்ணணுங்குற முயற்சி நம்ம எடுக்க மாட்டோ வே அதுக் அதுக்கடுத்து நெட் எழுதணு செட் டெழுதணு அதுக்கப்புற அந்த டீச்சர் வேலைக்கு போறதுக்கானி நம்ம அதுக்கு ட்ரை பண்ணணு
எடுத்து பாஸ் பண்ண வேண்டியதானதுது
பாஸ்லா நாங்க பண்ணிருவோ சிஸ்டர் இப்ப பி எட் படிச்சனா நா க டிகிரி அந்த டிகிரிய கம்ப்ளீட் பண்ணிருவே படிச்சு வெச்சு சும்மா படிச்சு வெச்சு வீட்ல இருக்குறது எதுக்கு அடுத்து ஏதாவது பண்ணனும்ல வேலைக்கு போனும்ல கண்டிப்பா
ஓ வேலைக்கு போணுங்கிறது கட்டாயமா
நன் ஆ நமக்கு கொஞ்ச உறுத்தலா இருக்கு சிஸ்டர் நம்ம படிச்சிட்டோ எதுக்கு நம்ம அந்த மூணு டிகிரி படிச்சு எதுக்கு வீட்டுல சும்மா இருக் கோ அப்டின்டு தாட் இருக்கும்ல
ஓ
ஆ படிச்ட்டு வேலைக்கு போனுன்னா சேரி நம்ம படிச்சிருக்கோ அங்க வேலைக் போவோ அப்டின் நெனக்குற நா படிச்சுட்டு சும்மா இருக்கறதுக்கு எதுக்கு அப்டின்ட்டுதா இப்போ கூட எனக்கு பி எட் படி கனு ஆச தா வீட்டுல அண்ணாட்ட சொன்ன கூட சேரி படினுதா சொல்லுவா ஆனா
ஆ அப்டியா அப்புற என்ன சிஸ்டர் இப்டி படிக்க வைக்கிற அண்ண இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு படிக்க வைக்க முடில நெனச்சட்டு இருக்காங்க நீங்க படிக்க வைக்க அண்ண இருக்கும் போது ஏ அந்தா
சொன் இப்பனு ம் இப்போ வேலைக்கு போகன்னு சொல்றா சிஸ்டர் வேற ஏதா கோர்ஸ் பண்ணு அப்டினு சொல்றா படிக்க வையின் சொன்னா படிக்க வைக்கதா செய்வா ஆனா நா படிச்சுட்டு சும்மா தானே சிஸ்ட்ர் நா வீட்ல இருக்கணு இப்போ அததா பாக்குறே அதுக்கடுத்து நா அப்டியே வேலைக்கு எதாவ்து ட்ரை பண்ணி போறதிர்ந்தா செரி ஆ படிச்சிட்டுடோ வேலைக் போலான் அப்டின்தானே டிசட்
நீங்க கல்யாண முடிச்சி போற வீ்ட்ல என்னென்ன சிச்சுவேஷனோ தெரிலேல்ல சிஸ் சர் இப்ப படிச்சுட்டு நீங்க அங்க போய் என்னாலூ எந்த வேலைனாலு பாக்கலாம்ல அப்போ ஒருவேள உன்னைய உங்க ஹஸ்பண்ட் வந்து வர போற ஹஸ்பண்ட் வந்து செரி வேலைக்கு ட்ரை பண்ணு நா என்ன வேணாலு உனக்கு சப்போட் பண்றே அப்டிங்கற மாரி இருந்தாங்கனா நீங்க அப்போ வ பண்ணலாம்ல படிச்சதுக்கு அ அதுக்கேத்தாப்புல வேல்யூ செலவு பண்றவங்ளாவூ இருப்பாங்க செலவும் பண்ணுவாங்க அப்றோ பண்ணலாம்ல இப்ப எங்க நா நாங்களூ இப்ப படிச்சு வந்து அப்டிலா ஒன்னுமே இல்ல சிஸ்டர் அத்னால என்ன என்னத்தையோ ஒரு டிகிரி முடிச்சோ பிள்ளைகள வளத்தோம்னால நீங்க ஒரு வேள போற வீடு வந்து அப்டி இருந்துச்சினா
ம் ம் ம் புரிது புரிது ம் படிக்கணூன் எனக் க்கூ ஆச தா வீட்ல கேக் கேட்டாலூ அம்மா பா வேண்டான் சொல்றாங்க டிகிரி அடுத்த டிகிரி எல்லா படிக்க வெக்க மாட்டாங்க அண்ணான்ட சொன்ன வேணா படிக்க வப்பா
செரி அப்போ உங்க அண்ணகிட்ட சொல்லுங்க
கேக்க ஒரு மாரி இருக்கு என்க்கு
ம்
ம்
சரிங்க சிஸ்டர்
ம்
அப்றோ உங்க அண்ண என்ன படிச்சிருக்காங்க சிஸ்டர்
அவ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா படிச்ட்டு அவங்க வேல பாக்குறது
வேல பாக்றா சிஸ்டர் வெளிநாட்டுல இருந்தா ஒரு வருஷோ இப்போ மேரேஜுக் க்காண்டி வெளிநாட்டுலேந்து வந்தா வந்துட்டு மேரேஜு பண்ணிட்டு இப் இப்போ வீட்லதா ஆ எ பக்கத்துலேயே வேல பாத்துட்ருக்கா
அப்டியா என்ன வேல பாக்குறாங்க
அது வேல பாக்கா சிஸ்டர் வேல பாக்கா படிச்சதுக்கான வேல பாக்கா படிச்சதுக்கான வேலைய பாத்துட்ருக்கா
செரிங்க சிஸ்
ம் அவ நல்ல தெறமசாலி சிஸ்டர் ரொம்ப கோவப்படுவா அவ்ளோ ஒரு தெறமசாலி எங்கண்ணே
அப்டியா தெறமசாலினா
ஆமா
ம்
ம்
ஓகேங்க சிஸ்டர்
ம்
உங்கக்கா இன்னொரு அக்கா சொன்னீங்கல அவங்க என்ன படிச்சிருக்காங்க
அவ வந்து பி காம் முடிச்சிருக்கா சிஸ்டர் அவ வந்து கொஞ்சோம் சைலன்ட் டைப்பு பாத்துக்கோங்க அவ்ளவா எல்லாத் ஆமா ஆசபாசமா பேசமாட்டா நம்ம பேசுனாதா அதுக்கு பதில் சொல்லுவா
ம்
ஆமா இந்த ஊம குசுமின் சொல்லிக்கலா
இன்னொரு அக்கா
அ ஊர வித்துருவா சிஸ்டர்
ஊர வித்ருவா
ஆ ஆமா ஊர வித்து கைல கொண்டு வந்துருவா ம் ம் வாய் அவ நல்ல பேசுவா சிஸ்டர் வந்து போறோன் நிப்பா அ மூத்தவா ஆமா ஆமா
ம்
நல்ல வாய் பேசுவா ஆமா அவுங் கூட சேந்து அவ
ம்
நல்ல வாய் பேசுவா
ம் அவுங்க என்ன டிகிரி பண்ணிருக்காங்க
பிஎஸ்சி ஏ நா படிச்சது தா படிச்சிருக்கா அவுளு
அப்டியா சேர் சேரி
ம்
அம்மா அப்பா யாரு படிச்சிருக்காங்ளா
இல்ல சிஸ்டர் அம்மா அப்பாலா அந்த காலத்து ஆளுங்க அப்போ படிக்கர்த்துக்குலா வசதி ஆ ஆமா படிக்க வசதியு கடையாது படிக்கவும இல்ல படிச்சிரு க்காங்க அப்பா ஆறு படிச்சிருக்காங்க அம்மா அஞ்சு ஆறு வர படிச்சிருக்காங்க
ம்
எழுத தெரியு படிக்க தெரியு நியூஸ் பேப்பர்லா படிப்பாங்க வாசிப்பாங்க தமிழ் வாசிப்பாங்க அதெல்லா தெரியு
ஆ ஆ
அந்த தெறமலாருக்கு கையெழுத்துல்லா போட தெரியு கை நாட்டு கெடையாது
ஆ ஹா கைநாட்டு கெடையாது என்ன சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் இங்லிஷ் கூட கையெழுத்து போடுவாங்க அவள இது ஆமா சிஸ்டர் டர் எங்கப்பா கையெழுத்த பாத்தீங்கன்னா மெரண்டு போய்டுவீங்க அவ்ளோ அழகா கையெழுத்து போடுவாங்க எங்க அப்பா ம்
படிக்காதவங்க மாரியே இருக்காது என்ன சிஸ்
ஆமா சிஸ்டர்
நீங்க அ உங்க ஹஸ்பண்ட் படிச்சிருக்காங்ளா
இல்ல சிஸ்டர் ஏன் ஹஸ்பண்ட்ல்லா படிக்கல சிஸ்டர் ம் பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணோ பண்ணிட்டாங்க சிஸ்டர்
ஆ அப்
ம் ஆமா டென்த் படிச்சிருக்கன் சொல்லிருக்காங்க எங்கப்பா நல்ல குடும்போ நல்ல பையனாருக்கான் சொல்லிட்டு ஆனா படிச்சக்கறது ஃபிஃப்த் து பாஸ் பண்ணிருக்கா ஃபிஃவ்த்து கூட பாஸ் பண்ணல ம் அதனால நல்ல குடும்பமாருக்கு நல்ல பையனாருக்கா அப்டின்ட்டு டென்த் முடிச்சிக்கே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க அதா இங்க வந்து நல்லா போடு போடுன் போட்டே சண்டைய
நல்ல கொணமா இருக்காங்ளான் பாக்கணு சிஸ்டர் இப்ப நமக்கு என்ன
கொணத்த வச்சு என்ன சிஸ்ட்ர் செய்ய
ஆ படிப்பு சிஸ்டர் நம் இப் இப்ப என்ன படிச்சாலு நா நாளைக்கு நம்ம ஒரு கடைல போய் உக்காந்தாலு அதுவு சம்பலோ அதுவு சம்பளம் தான நமக்கு
சம்பளம் தான் இல்ல சொல்லல இருந்தாலு நம்ம படிச்சது ஓரளவாது படிக்
நீங்க அப்டி என்ன சிஸ்டர் படிச்சுருக்கீங்க
ஒரு டிகிரி முடிச் எக்ஸ்கீயூஸ் மி சிஸ்டர் ஒரு டிகிரி முடிச்சுருக்கோம்ல
நீங்க படிச்சிருக்க அந்த டிகிரி வெச்சு கூட ஒண்ணு பண்ண முடியாது சிஸ்டர்
பண்ணலா பண்ணலா சிஸ்டர் நெ நம்ம நெனச்சா பண்ணலா
அப்ப பண்ண வேண்டி தானே
அத வெச்சுட்டு என்ன செய்ய என்னு பண்ற சூழ்நில இப்ப வீட்ல இல்ல சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் கொஞ்சோ பொறுத்து கூப்புறே சிஸ்டர் ம்